கேக்குதுங்களா
ஹலோ
ஹலோ ஆ கேக்குது ஆப்ல போய் நம்பர் எடுக்கறீங்க ஆ கேக்குது கேக்குது நம்பர் எப்டி எ நம்பர் போய் ஆப்ல வழியா எடுக்கறீங்க நீங்க
நா அத மெசேஜ்ல சொல்றே
ஆ சரி சரி ஏன்னா எனக்கு கால் பண்ண முல்ல அதனால தா கேக்குறே எனக்கு எப்டி கால் பண்றதுன்னு தெரியல அதுல
இதோட டீடெய்ல்ஸ் நா உங்களுக்கு அதுல சொல்றே
சரி ஓகே ஓகே
பேசலாமா
ஆ ஓகே ஓகே
ஆ எப்டி இருக்கீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க காபி சாப்ட்டாச்சா
அந்தோ இப்பதா சாப்ட்டு ஒரு வாக் மாரி போயிட்ருக்கே
சரி சரி வாக்கிங் போய்ட்ரிக்கீங்களா
நீங் ம் ம் மாடியில துணியல்ல காய போட்டுக்கோ இல்லயா அது எடுக்கலா னுக்கு அப்டியே ஒரு வாக்கிங் மாரி போயிட்டு வரலா
சரி சரி நல்ல விஷயந்தா சரி சரி அம்மா எல்லா அப்பல்லா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லாருக்காங்க நல்லாருக்காங்க
ம் சரி சரி ஆ ஒருத்தங்க லேட்டாதா சாப் ட்டோ நா காபி எல்லா சாப்பல்ல பசங்க வெளாண்டுட்ருக்காங்க
ம் லீவா ஸ்கூலு
ஆமா ஸ்கூல் லீவு
ஓகே ஓகே
ம்
நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க
ஆ இருக்கோ இப்போதைக்கு ரெஸ்ட்டுதா இது ஒண்ணு வேலை இல்ல ஆமா கொஞ்ச லேட்டா தா டீ போட்டு குடுக்கணு பசங்களுக்கு
ம் ம்
ம் அதா நம்ம ஹவுஸ்ஃஒய்பா இருக்கனே சரி எதுவு வருமான இல்லாம இரு எனே எதாது பண்ணலா அப்டின்னா எந்த இதுவு கெடையாது செரி ஓகே ஆ யம்மா ஏதாவது பண் ஏதாவது யாருக்கா தெரிஞ்ச மாரி ஏதாவது எப்ஸ் முலமா செய்யலா
எது உண்ம எது பொய்யானது இதுன்னு தெரியமாட்டன்து ஏனா நம்ம என்ன இதுலப் போயிட்டு ஆ நம்ம ஏதாவது ஒருத்த நல்லதா பண்ணிற் நாங்கனா அவங்கள வச்சி நம்ம பண்றது ஒரு கரெக்டா இருக்கு அவ் கோலா ம் இப்ப நறைய இருக்கு ஆனா
ஏல இந்த போன் அந்தப் இந்த மாரி நா சொல்லாம வேற என்ன செய்யலா அப்டின்னு கேக்குற இத உங்க அம்மாலா இருக் காங்க அப்டின்னா அவங்கல்லா என்ன பண்ணுவாங்க அந்த மாரி கேக்குற
ம் ஆம் அவங்க எல்லா வயசானவங்க இல்லையா அவ்
வயசானவங்க ஆ பாக்க முடியாது இப்ப சொல்லலமா நா பொதுவா கேக்ற வீட்ல இருந்தா இப்ப நாங்க இப்ப படிக்காதவங்க தான அப்ப என்ன செய்யலா அப்டிங்கிற மாரி
இந்த மாதிரி எதாவது அம் ஆமா ஆமா ஏதாவது பண் நல்ல இதுவா இருந்தா நம்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி ஏதா பண்ணாதா நமக்கு கொஞ்ச இதுவா இருக்கு அ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண் பண்ற மாதிரி எந்த வேலையு இருக்கே க்
அ இருக்காது அது எந்த அளவுக்கு நம்ளுக்கு வந்து இது குடுக்குங்றது நம்ளுக் தெரியலல அ இப்ப அமௌண்ட் ஓரளவுக்கு முதலீடு போட்டு பண்
பண்ணாம பண்ற மாரி ஒரு ஒர்க்கா இருக்கு அது கொஞ்சோ நல்ல இதுவா இருக்கு அப் அப்டி வந்தா வரட்டு போனா போட்டு அப்டின்ற மாரி இருக்கு
கொடே செஞ்சி குடுக்குறனாலு அது வந்து நம்ளுக்கு கொஞ்சோ இதா இருக்கு ஐய இந்த மத்த வியாபாரங்கள் வீட்லயே வச்சி ஏதாவது வியாபாரம் பண்ணலா அந்த மாரியு நம்ளால இது பண்ண முடியாது அதா இப்ப எல்லா வந்து உங்ளுக்கு ஆன்லைன் ஆன்லைன் சம்பந்தப்பட்டதா போயிடுச்சா எல்லாமே இப்ப ஆன்லைன்ல போ வாங்கிக்கிறாங்க ஆடுருப் போட்டு எல்லாமே ஆன்லைன்ல வாங்கிறாங்க
போட்டு வாங்கி கிராங்க நம்ம கடை சும்மா இந்த இது மாரி வச்சாலுமே கெடையாது இப்ப எல்லா ட்ரெஸ் இது வீ ட்லேயே எடுத்துக்கிறாங்க ட்ரஸ் ஷாப்ஸ்சு அ அ
நறைய இதுங்க நம்ம பிரக்கா சாப் கடையாவே வச்சாலு ஒரு சின்னதா எ தோ நம்ம முதலீட் போட்டு கடையா வச்சாலுமே இப்ப நெறைய ஆப்புல அவங்க எல்லா வந்து ஆ வாங்குனதா மட்டு உண்டு நம்ம கை வச்சா நம்மள்ட கடன்ட்ட தா கடன்ல தா போகு தெரிஞ் இங்க நம்ம லைன்ல உள்ளவங்க தான வாங்குவாங்க அப்ப தெரிஞ்சவங்கறப்போ கடன் கண்டிப்பா கடன் போகு அத திரும்ப அந்த முதலீட எடுக்க முடியாது
திட்டுனமோ நம்ம காரணத்துக்கு சும்மாவே உக்காந்
இன்மதா அப்டிதா
ஆன்லைன்ல தா நெறையா இருக்குன்றாங்க ஆனா அது எந் எது நெறையா உண்மையானது எது ஏ ஏனா நான் பா நா பாத்த வரைக்கு நெறைய ஏமாத்துற மாரிதா சொல் றாங்கோ ஒரு சில இதுவெல்லா பாத்துருக்
ஆமா
இப்ப அந்த டேட்டா என்ட்ரில்லா இருக்குல்ல
ஆமாம்மா
அது வந்து நீங்க இவ்ளொ ஒரு பக்கத்துக்கு இவ்ளோ எட்த்து தர்ணே அடிச்சு தர்ணோ டைப் பண்ணி தர்ணூ அப்டின்ல்லா சொல்றானுங்க ஆம் கேட்டா நீங்க இதுவ் இத் இது வந்து இது பண்ல இதுல இவ்ளோ மிஸ்டேக்னால இவ்ளோன்றானுங்க அப்பறோ எதுக்கு நம்ம அப்றோ வேல பாக்க முடியூ
ஆமாம்மா நம்ம அவ்ளோ நம்மளுக்கு இது பண்றோ அப்டின்னா அதுல கண்டிப்பா நம்ளுக்கு ஏதாது இருக்கனும்ல்ல செரி செரி செரி ஆ
ஆனா அந்த மாரி எதாது பாப்போ அப்டின்னுட்டு கூட ஆனா அதிலுமே மே ஏமாத்றாங்க அந்த மாரி நம்ம ப பாத்து நமக்கு ஒரு ஒரு இதுவு இல்லாத்தே நம்ம வே லேஸ் லேஸா தா இருக் நம்ம ரெஸ்ட் எடுக்றதே நல்லது க்ரோவிட்டி
செரி செரி ம் இப்ப நீங்க ‌இபப் படிச்சிருக்கீங்க இந்த ஒர்க் பாக்றீங்க ஓகே இப்ப வேற எது பண் வேற எது என்ன படிச்சா இப்ப இப்ப எங்க வீட்டு பசங்களா இருக்காங்க அப்டின்னா என்ன படிச்சா அவுங்ளுக்கு வேல்யூ இருக்கூ
இப்போ இல்ல கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஏனா கோர்ஸ் பண்ணிட்டு கூட போலாம் இப்ப டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா வீட்ல இருக்காங்க எனக்கு இல்ல வேலைக்கு போன்னோ அவங்க ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கூல்ல
ஓ ஆஹ் சரி சரி இல்ல நான் கேக்குறது என்னன்னா என்னப் படிக்கலா அப்டின்னு நா கேக்குறே ஏ இப்ப தம்பி இப்போ ஆ காலேஜ்க்கு
என்ன முடிச்சிருக்காபிடி
இப்போ டுவெல்த்து முடிச்சிருக்காங்க அப்டின்னா என்ன போகலா என்ன படிக்கலாம் கேட்குறே
காலேஜ் ஜூ வந்து ஏன்னா நீங்க வந்து என்ஜினியரிங் மாரி கேக்குறீங்களா இல்ல வெறூ ஆர்ட்ஸ் மாரி கேக்குறீங்களா
எ எதே எதுக்கு நம் இப்பதைக்கு நமளுக்கு என்ன வேல்யூ இருக்கூன் அப்டின்னு கேக்குறே எத படிச்சா எது சம்மந்
இப்போ நம்ப எந்த டிகிரி படிச்சா லூமே இப்ப பி சி ஏ கம்ப்யூட்டர் லைன்ல போண்னா பி சி ஏன்னு ஒர் கோர்ஸ்சு இப்ப ஆக்சுவலா கம்ப் ப்புயூட்டர் அப்ளிகேஷன்னு இருக்கு அந்த கோர்ஸ் எடுத்தோம்னா கம்ப்யூட்டர் லைன்ல போலா
கம்ப்யூட்டர் ஆ
மூணு வருஷொ படிக் மூணு வருஷோ எடுக்கூ படிக்க ம் அதுக்கப்புறம் அவங்க படிச்சுட்டு அவங் வேலைக்கு போனா வேலைக்கி போலாம்
போனா அந்தல அதுலல்லா நம்மளுக்கு எதுவூ இது இருக்கா
மெடிக்கல் லைன்லயுமே இருக்கூ மெ மெடிக்கல் லைன்லயுமே நெறய கோர்ஸ் இருக்கு இந்த ஃபார்மசி ரிலேட்டட் இருக்கு பி ஃபார்ம் அந்த மாதிரில்லா இருக்கு இப்ப ஃபார்மேசி ரிலேட்டட்னா ஃபார்மசிக்கே போற மாரி இருக்கூ இப்ப நீ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அப்டின்னா உனக் எங்கப் போனாலூ எங்கர்ந்தனாலூ பண்ற மாரி இருக்கூ ம் ம் இப்போ ஒரு கம்பெனில வீட் லருந்து கூட நீ ஒர்க் பண்ற மாதிரி கொடுக்குறானுங்க அந்த மாதிரில்லா பண்ணா நீ கம்யூட்டர் லைன்ல போலா இப்ப நீங்க ஃபார்மசி ரிலேட்டடா போட்டா அதுலயுமே ஒரு சில கம்பெனிஸ் இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஆ
ஏக் ஆ எடுக்கறது இருக்கு அதுமே இருக்கு அவங்களுக்கு பஸ்ட்டு எந்த மாரி லைன் இன்ட்ரெஸ்ட்ன்றது
ஆ பிள்ளைங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம சேர்க்கறது நல்லதுன்னு சொல்றீங்க ஆமா சரிங்க தோழி சரி
அவங்க ஒரு லைன்ல போணும்னு இருந்தாங்கன்னா
ஆமா ஆமா ஆமா ஆமா படிக்க மாட்டாங்க ம் இப்போ நீங்கல்லா படிச்சதெல்லா உங்களோட விருப்பத் பிஃப்த் வர தான படிச்சிருப்பீங்க அப்படிதானே
எங்கண்ணே எங்கப்பா அப்பா சேத்து விட்டாங்க அதனால அப்படியே படி சரி நம்ம அந்த லைன்ல வந்துணு அப்டின்னு வந்து
வந்துட்டோ ஆ வந்துட்டீங்க அப்பறோ உங்களுக்கு என்ன படிக்கணுன்னு ஆச இருந்துச்சு
நா மோஸ்ட்லி என்ஜினியரிங் தா நாங்க ட்ரை பண்ணலான்னு இருந்தோ அதுக்கப்பற நாங்க ஊரு பக்கமே படிச்சனால நாங்க சென்னைக்கு வந்து பெருசா படிக்கிற மாரி அப்ப அந்த மாரியு இல்ல
இல்ல இல்ல இப்பல்லா அப்படி கெடையாதுல்ல இப்பல்லா நல்லா படிக்க வைக்க க்கிறாங்க அப்ப வந்து கொஞ்ச கொஞ்ச அந்தளவுக்கு அம்மா அப்பா சொல்றது என்ன படிக்க வைக்கிறாங்களோ ஒனக் படிச்சுட்ருந்தாங்
ம் அப்ப அங்க எனக் கு அதுதா நா பி சி ஏ தா படிச்சே ஆக்சுவலா பி சி ஏ முடிச்சுட்டு எம் சி ஏ ஆறு வருஷம் படிச்சே
சேரி சரி ஆ
அதனால ஒந்து இந்த லைன்லயே வந்துட்டே
சேரி சேரி அதா கேட்டே என்ன என்ன படிச்சா நம்மளுக்கு எந் எந்தளவுக் கேட்டுகிட்டே கெடைக்கு சொல்லிட்டே ஏன்னா இப்ப பசங்கலா
காரம் போதுமா
ஆ அதா எவ்வளோ நம்ம படிச்சாலு நம்ம படிச்சதுக்குள்ளது அது அதுக்குள்ளது வேலை கெடைச்சாதா நம்மளுக்கு மனசு அ திருப்தியா இருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு இவ்வளோ செலவு பண்ணி நம்ம படி கே படிச்சிருந்து அதுக்குள்ள வேல கெடைக்கணு அதே மாரி நீங்க சொல்ற மாரி புடிச்ச வேலையாவு இருக்கணும்ளா புடிச்ச படிக்கு முடிச்ச வேலையா
இப்ப நம்ம படி படிக்கும் போதே நம்ம புடிக்கலன்னு நெனைச்சுக்கங்க படிப்புலயு விட்ருவோ அதுக்கப்பற நமக்கு அதுக்கு ஏத்த மாரி நம்ம தேரோட இன்ட்ரெஸ்ட்டு
போயிடு போயிடு ஆ சேரி சேரி அப்ப பிள்ளைங்களோட
இப் ஆமா அவங்களுக்கு இப்ப இந்த இப்ப இது வேணுன் இப்ப அவங்க இந்த மாரி லைன்ல போணுன்னா அந்த மாரி லைன்ல ப்ரபர் பண்ணி அதுல ஒரு வே வேல அவங்கள படிக்க வச்சிங்ன்னா கொஞ்ச யூஸ்ஃபுல்லா இருக்கு
எப்ப எது படிச்சாலுமே இப்ப வேல்யூ உண்டு
ஆ படிச்சம்னா கண்டிப்பா வேல்யூ உண்டு இல்லைன்னு மட்டு சொல்ல மாட்டே இப்பல்லா வந்து எத்தன டிகிரி படிச்சாலு வேல்யூ இல்லன்னு க்குற மாரியே ஆயிடுது அத்தனை டிகிரி படிக்கிறாங்க முன்னாடில்லா ஒரு டிகி ரி இருந்தாலே பெரிய படிப்புன்னுவாங்க இல்லையா
ஆமா ஆமா
இப்ப வந்து நீ நாலு டிகிரி வச்சிருந்தாலு நால் டிகிரி முடிச்சிருக்க ஆ ஆமா ஆமாமமா நா ரெண்டு நா ரெ எ எங்க வீட் டுல நானு எங்க அக்கா ரெண்டு பேருமே ரெண் ரெண்டு
பரவால்ல பரவால்ல ம் நல்ல விஷ்யந்தா
ம் ம்
பாக்லா பிள்ளைங்க பிள்ளைங்க படிக்கிட்டு படிக்கிற ப்போ என்ன இது எந்த எதுக் படிக்கிறாங்க எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா படிக்கிறாங்க எதுல விருப்போ இருக்கோ அத கண்டிப்பா படிக்க வைப்பே
ம் கண்டிப்பா படிக்க வைங்க நல்லா படிக்க சொல்லுங்க நல்லா படிச்சு நல்லா ஒரு வேலைக்கு போ சொல்லுங்க இப்பெல்லா நல்லா மார்க்கெட்டுருக்கு
அ சரிங்க தோழி சரிங்க தோழி கண்டிப்பா பிள்ளைங்கள கண்டிப்பா படிப்போ பிள்ளைங்களோட அதுங்களோட விருப்பத்துக்காக படிக்க வைக்கலா கண்டிப்பா ஆண்டவன பிராத்திப்போ அவ்ளோதா ம் செரிங்க தோழி நம்ம பேசுனத விட நா மீண்டு அழைக்கிற பாய்
இப்ப நன்றி நன்றி